தோழி
வணக்கம் தோழி நலமா தோழி
நலமா இருக்கே தோழி நீங்க நலமா இருக்கீங்களா வீட்ல எல்லா எப்பிடி இருக்காங்க
வீட்ல எல்லாரும் நலம் தோழி நானும் நலம் தோழி எப்பிடி தோழி பசங்கள ஸ்கூல்ல எல்லாம் சேச்சா சேத்தாச்சா தோழி
இல்ல தோழி எனக்கு இப்போ குட்டி கொழந்தைதா தோழி இருக்கு ரெண்டரை வயசு கொழந்ததா அடுத்த வருஷோ சேக்கணு தோழி உங்களுக்கு உங்க கொழந்தைங்க தோழி
எங்கள் எனக்கு வந்து ரெண்டு கொழந்த இருக்காங்க தோழி ஒருத்தவங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க தோழி இன் சின்னவுங்க வந்து இப்போ எல்கேஜி போறாங்க தோழி
ம் சேரி சேரிங்க தோழி ரொம்ப நல்லது
ரெண்டு பேருக்கு இப்போ அ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் கட் ட்டணம் வந்து இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு தோழி இப்ப ஃபஸ்டமே நம்ம வந்து ஒரு இருபதாயிர ரூபாய் மாதிரி கட்டுற மாதிரி இருக்கு தோழி ஒருத்தங்களுக்கு நம்ம இருவது ரூப் இருவதாயிர ரூபா ஃபர்ஸ்ட்டம்கே கட்டுற மாதிரி இருக்கு தோழி அது நாளைக்கு வந்து அவுங்களுக்கு ஸ்கூல்ல அ கூப்ட்ருக்காங்க தோழி அ நம்ம நாளைக்கு போய் ஃபீஸ் கட்டி அவுங்களுக்கு புக்ஸ்லா வாங்குற மாதிரி இருக்கு தோழி
சேரிங்க தோழி இப்போ இப்போ ஒரு வருஷத்துக்கு இப்போ நீங்க சேத்து இரு க ஸ்கூலுக்கு இப்போ வரு
கேக்குதா தோழி
எனக்கு கேக்குது தோழி இப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு அ எவ்ளோ ஃபீஸ் கட்டணு தோழி பாப்பாக்கு
நா ஒரு பாப்பாக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இப்போ வந்து ஒரு நாப்பத்து அஞ்சாயிர கிட்ட கட்டுறே தோழி
இப்போ குட்டி பாப்பாக்கு சேத்துருக்கீங்கில்லையா அவளுக்கு அதே நாப்பத்தி அஞ்சாயி ரூபா ஆகு
அது வந்து ஒரு ரெண்டாய்ரூபா மூணாயிரூபா கொஞ்ச கம்மி ஆகுற மாதிரி இருக்கு தோழி இவுங்களுக்கு தனியாக யூனிஃபாம் ஃபீஸு இருக்கு தோழி இவுங்களுக்கு ரெண்டு பேருக்கும் யூனிஃபார்ம் ஃபீஸ் தனியா இருக்கு தோழி அதுல தையல் கூழியு நம்ம தனியாக குடுக்கற மாதிரி இருக்கு தோழி இப்போ இருக்கற சூழ்நிலைல ஸ்கூல் ஃபீஸ்ல்லா ரொம்ப அதிகமா இருக்கு தோழி நீங்க இது பத்தி என்னா தோழி உங்களோட என்ன தோழி கணிப்பு இருக்கு
அது நா எனக்கு அவ்ளவா தெரில தோழி ஏனா நாங்கெல்லா எங்க அம்மா நம்ள்க்கு படிக்க வெக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்லதா படிக்க வெச்சாங்க தோழி அப்போ இந்த ஃபீஸ்சு அந்த மாரி கட்டறது அது அந்த டைம்ல எங்களுக்கு தெரியாது தோழி எவ்ளோ இதுன்னு இப்போ நம்ம ஒரு தாய்மையை அடஞ்ச அப்பறமாதா இப்போ நம்ம ஒரு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சேக்கும்போது செரி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல நெறைய இப்போ நம்மக்கு ஏத்தா மாரி நம்ம என்ன படிச்சா நம்ம பாப்பாக்கு நல்லது அந்த மாரி நம்ம யோஸ் ச்சு ஒரு நல்ல ஸ்கூலா பாத்து சேக்கறோ அப்போ நம்மளுக்கு தெரில இப்போ நெறையா இப்ப முஸ்லீம் ஸ்கூலூ உருது ஸ்கூலூ நெறைய இருந்துச்சு தோழி இப்போ நெறையா ஸ்கூல்ஸ் எல்லா மூடிட்டாங்க தோழி அதனால வே இப்போ நம்ம பிரைவேட் ஸ்கூல்லயே சேக்க வேண்டிதா கட்டறதுல இப்ப நம்ம இருக்குறோ அதனாலயே நம்ம எவ்ளோ ஃபீஸ் அவுங்க கேக்கறாங்ளோ அது குடுக்கற மாதிரி ஒரு நெலைமைல நம்ம இப்போ இருக்குறோ தோழி
ஆமா தோழி நிச்சயமாக தோழி நம்ம இருக்கற டைம்ல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம போயிட்டு இருந்தோ தோழி அப்போ வந்து நம்ம அம்மாக்களுக்கெல்லா ஒரு ஒரு விஷ்யமே என்ன சொல்றது அவுங்களுக்கு ஒன்னு கவலை இல்ல தோழி அப்போ அவுங்களுக்கு நம்ள்க்கு அ காலைலயே அம்ச்சாங்னா அங்கயே சத்து சத் உணவுன்னு சொல்லி குடுப்பாங்க தோழி பள்ளிக்கூடத்துல அதுவே நம்மளுக்கு வந்து நிறைவு இருக்கு அம்மா அப்பாக்கு உ நம்ம வீட்ல சாப்பாடு குடுக்க முடியலனாலு பரவால்ல நம்ம பாப்பா வந்து ஸ் கூலுக்கு போய் அங்க படிப்பு க கட்டறது ப அ போதாதுன் சொல்லி அவுங்களுக்கு உணவு குடுக்கறாங்க அதுவு சத்தான உணவு குடுக்கறாங்கன் சொல்லி அவுங்களுக்கு அதுவே மகிழ்ச்சியா இருந்தது மகிழ்ச்சியா இருந்தது தோழி
சேரிங்க தோழி அதுவு இல்லாம இப்போ ஃபர்ஸ்ட்டு இருந்த இந்த ஸ்கூல்ல எல்லா நல்லா இப்ப அந்த உருது ஸ்கூல்ல நெறையா இருந்துச்சு தோழி இப்போ நம்ம பேசற அ ஏ ஏத்தா மாதிரி பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்கூல்ல சேக்கும்போது இப்ப பசங்க விட கு ட்டியா இருக்கனால இப்போ நம்மளுக்கு கிட்டையா எது நல்லா இருக்கோ நம்மளுக்கு சௌரியமா இருக்கணு பசங்களுக்கு சௌரியமா இருக்கு அப்டி சொல்லிட்டு நம்ம இந்த மாரி ஸ்கூல்ல போய் சேத்தர்றோ தோழி இப்போ நம்மளுக்கு என்ன பண்றது இப்போ ஆப் ஷனே இல்ல நம்மளுக்கு இதுதா கட்டி ஆகணு அந்த மாரி ஒரு சூழ்நிலை இந்த உருவாகிருச்சு தோழி அதனால ஒன்னு நம்ம தப்பா சொல்றதுக்கில்ல தோழி இப்ப கால வெல வாசி எல்லா ஏறுச்சு தோழி அதனால எல்லாமே வெல ஏத்திட்டாங்க தோழி
ஆமா தோழி க நிச்சியமாக தோழி இப்ப இருக்கற இதுல நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தி பசங்கள படிக்க வெச்சு காலேஜ்க்கு போயி அவுங்க ஒரு டிகிரி படுச்சு இப்போ டீச்சர்க்காக டிகிரி படுச்சா கூட இவுங்க அவுங்க போய் சம்பாதிக்கணுன் சொ சொன்னா நீங்க ஒரு டீச்சர் வேலைக்கு ஒரு மதிப்பு இல்லாம இருக்கு தோழி இப்ப இருக்க எடத்துல ஒரு டீச்சர் வேலைக்கு ஒரு பத்தாயருவா கெடைக்கறது ரொம்ப பெரிய விஷ்யமா இருக்கு தோழி அவுங்க போட்ற அதுல இருக்குற அவுங்க எவ்ளோ அவுங்க அதுல போட்ற எஃபர்ட்டு க்கு அவுங்கள்க்கு அதுல ஈடுபாடு இருக்குமான் நீங்க நெ நெனைக்றீங்ளா தோழி ஒரு பத்தாயர்ருபா ஒரு டீச்சர்க்கு வந்து ஒரு கம்மியான தொகைன் நா நெனைக்கிறெ தோழி நீங்க என்ன
ஆமா மிகவும் செரியாக சொன்னீர்கள் தோழி இப்போ பத்தாயர்ருபா இந்த மாரி ஒரு தொகை ரொம்ப கம்மியானது ஏன்னா அவுங்க ப போட்ற ஒரு எஃபெக்ட்ஸ்ஸு பசங்களுக்கு படிக்க வைக்குற அ அவுங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வெக்கிறாங்க அவ்ளோ எல்லா பண்றாங்கன்னா ஒங்களுக்கு நல்ல ஒரு முப்பதாயிர கம்மி கம்மினா கொட ஒரு முப்பதாயிர் ருவாது அவுங்க தர்ணுனு நா நெனைக்கிறே தோழி ஆனா பத்தாயர் ருபாய்ங்றது ரொம்போ கம்மி தோழி ஏனா இப்ப இருக்குற வெல வாசிக்கு பத்தாய்ருபால ஒண்ணு பண்ண முடியாது தோழி ஏனா இப்போ நெறைய பேரு ஏ பண்றெவங்க அந்த வேல அப்டின்னா அவுங்க ரொம்ப அது விரும்பிப் பண்றாங்க அது ரொங்க புடுச்சி அது அதுவே நம்ம ஆகணு ஆமா டீச்சர் ஆ கணு அப்டின் சொல்லி அவுங்களுக்கு ஒரு கனவு இருந்து அந்த கனவு பழிக்கும்போது அந் ந்த மாரி டைம்ல அவுங்கள்க்கு அந்த பணம் ஒரு இதுவா தெரில தோழி நம்மளுக்கு ஒரு இந்த ஒரு கடச்சிருச்சி நம்ம இந்த படிப்புக்கு ஏத்த வேல நமள்க்கு கடச்சிருச்சு அந்த மாரி நெனக்கிறவங்களுக்கு அது ஒரு கஷ்டமா தெரியாது தோழி ஆனா இதுவே ஒரு வீட்ல நடக்குணு இப்போ பத்தாயர் ருபால ஒரு குடும்பொ நடத்தணுனா அப்போ அது ரொம்ப கஷ்டோ தோழி
ஆமா தோழி கரெட்டா தா சொன்னீங்க தோழி நீங்க ஆனாலும் அ ஒரு ஆசிரியருக்கு அவுங்க பட்ற கஷ்டத்துக்கு அவுங்க பட்ற ஒரு போட்ற எஃபர்ட்டுக்கு அவுங்க போட்ற பசங்கள அவுங்க கரெக்ட் லைன்க்கு கூப்ட்டு போற அவுங்க போட்ற எஃபர்ட் டுக்கு அது கொறைவாக இருக்குன் சொல்லி நா நெனைக்றே தோழி மித்தபடி அவுங்களுக் க்கு அது வந்து ஒரு அவுங்க ஒரு ஆசப்பட்டு அது பண்றது வந்து அவுங்ளோட இஷ் டமா இருக்கு தோழி ஆனா நம்ம அவுங்க பண்ற வேலைக்கு நம்ம குடுக்குற அ என்ன சொல்றது ஃபீஸ் வந்து ஒரு கம்மியாக இருக்குன் சொல்லி நா நெனைக்கிறே தோழி
ஆமா தோழி கரெட்டா சொன்னீங்க அதுக்கு என்ன இப்போ அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது தோழி ஏனா அவுங்கவுங்க தேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த மாரி வேல எனக்கு வேணு அப்டின்னு எடு த்துட்டாங்க அதுக்கு நம்ம ஒண்ணு பண்ண முடியாது தோழி ஆனா நம்ம இப்ப காசு சம்பாதிர்துக்கு நெறியா இப்போ வழி வந்ச்சு தோழி இப்போ நெறைய பேரு இப்போ வீட்ல சும்மா உட்காரது விரும்ப மாட் டெங்குறாங்க இப்போ ஃபஸ்டு எல்லா வீட்டவிட்டு வெளிலயே போமாட்டாங்க அ வீட்லயே அடஞ்சு கெடக்குறதுக்கு இப்போ எதாவது ஒன்னு செய்யணு ஏதாவ்து பண்ணி நம்ம காசு சம்பாதிச்சு நம்ம எதாவ்து ஒரு நம்ம கணவருக்கு இருக்கட்டு இல்ல எங்க அப்பா அம்மாக்கு இருக்கட்டு எதாவ்து ஒரு வகைல அவுங்களுக்கு உதவியா நம்ம இருக்கணு அப்டின்ட்டு ஒரு இதுல பசங்க ரொம்ப ஒரு யோசனைலையா இருக்காங்க தோழி
அ கரெக்டாக சொன்னீங்க தோழி அந்த மாதிரி இர்ந்தா தா தோழி அம்மா பக்கொ பசங்க எப்பவு பாரமா தெரியமாட்டாங்க தோழி எப்போ பசங்க வந்து அம்மா அப்பாவ அ அவங்களு ஒரு பங்கு குடுக்கணு அவங்களே எங்க அம்மாப்பாவ பாத்துக்குணுன்னு எப்போ யோசிக்கிறாங்களோ அப்ப வந்து பசங்க பா கேர்ள்ஸு பெண்கள் வந்து அவுங்க அம்மா அப்பாவுக்கு பாரமல்லா கம்மியாயிடு தோழி அவுங்களு பாரம் நெனைக்க மாட்டாங்க தோழி
இல்ல தோழி ஆக்ச் நீங்க அது சொல்றது எனக்கு என்னன்னா இப்ப எப்பவுமே ஒரு கொழந்தை ங்கிறது அம்மா அப்பாக்கு எப்பவுமே பாரோ இருக்காது தோழி ஆனா நம்ம அவங்களுக்கு பாரமா இருக் கோ நம்ம அவுங்க மேல பாரமா இருக்குன்னு நம்மளுக்கு அது தோணுது ஏன்னா நம்ம சும்மா உக்காந்து நம்ம சாப்புடும் போது அவுங்க எல்லாமே கஷ்டப்படும் போது நம்மளுக்கு அது பாரமா இருக்கற மாதிரி தோணு தவுர அவங்க நம்மள பாரமா நெனைக்க மாட்டாங்க தோழி ஆனா நம்ம நெனைக்கிற ஆமா நம்ம நெனைக் கற இதுக்கு அது நம்ம ஏதாவது உங்களுக்கு ஒரு உ உதவியா இருக்கணு அந்த மாரி ஒரு நெப்புல நம்ம ஏதாவது பண்ணணு இப்போ ஒரு மேக்கப் பண்றது போய் ஒருத்தங்களுக்கு மரதாணி போடுறது அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான வேல இப்போ உக்காந்து நறைய பேர் வீட்லயே தச்சு தையல் மிஷின் போட்டு வீட்லயே தச்சு நறைய பேர் பிளவுஸ் சுடிதார் அந்த மாதிரி நறைய தச்சு குடுக்குறாங்க ஏதாவது ஒரு இன்கம் வர் ருது அதுல வெச்சு அவுங்க அம்மா அப்பாக்கு இல்ல அவுங்க கணவருக்கு ஏதாவது ஒரு உதவியா இருக்கணு அந்த மாரி நெனைக்கிறாங்க தோழி நம்மளே நம்ம நெச்சுக்கிறோ நம்ம கொள் அப்பா அம்மாக்கு நம்ம ஒரு சுமையா இருக்கோனு நம்மளுக்கு அப்படி தோணுது ஏன்னா நம்ம சும்மாவே இருக்கறதுனால நம்ம அவங்களுக்கு கஷ்ட தருமோ நம்மளுக்கு அறிவு வர வர அவங்களுக்கு நம்ம கஷ்டோத்தரமோ அந்த மாரி நம்மளுக்கு தோணுது ஆனா ஒரு அம்மா அப் பாக்கு எப்பவுமே நம்ம கொழந்த ஒரு சுமையா இருக்காது தோழ் தோழி
மிகவும் சரியாக சொன்னீங்க தோழி ஆனா இன்றைய கால த்துல இப்போ இருக்குற வெலைவாசிக்கி நம்ம வந்து கொஞ்சோ கை அவுங்க கூட நம்மளு கொஞ்சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப நெ கொஞ்சோ நெறைவா இருக்கு தோழி அவுங்க விரும்ப மாட்டாங்க நாங்க ஹெல்ப் பண்ணுன் சொல்லி ஆனா கூட நாம கொஞ்சோ பண்ணா அவுங்களுக்கு சந்தோஷோ படுங்க தோழி நா நெனைக்கிறே தோழி
கரெக்ட்டு கரெக்ட்டா சொன்னிங்க தோழி நீங்க சொன்னது ரொம்போ மிகவு அ ந நல்லாக சொன்னீங்க தோழி ஏன்னா இப்போ இருக்குற காலகட்டத்துக்கு அ வீட்ல இருக்கறவங்க ரெண்டு மூண் பேராவது வேல செஞ்சாதா தோழி கொஞ்சோ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய நம்ம இது இது பண்ண முடியு கன்சியூ பண்ண முடியு நீங்க சொன்னது உங்ககிட்ட பேசுனது உங்ககிட்ட பகிர்ந்துகது ரொம்ப நல்லாருந்துச்சு தோழி உங்ககிட்ட பேசுறது கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தோழி
ம் நன்றி தோழி நம்ம மீண்டும் பேசலாம் தோழி இப்போதக்கி ந் நன்றி வணக்கம் தோழி
நன்றி நன்றி வணக்கம் தோழி